வணக்கம்
எப்டி இருக்கீங்க கேக்குதா தோழி உங்களுக்கு
ஆஹ் கேக்குத் தோழி சொல்லுங்க
எப்டி இருக்கீங்க நல்லா இருக்க தோழி நீங்க எப்டி இருக்கீங்க சாப்ட்டீங்ளா தோழி உம் என்ன சாப்ட்டீங்க நீங்க
நாங்க ரசம்தா தோழி
நா கத்திரிக்கா மு முருங்கக்கா மாங்கா போட்டு சாம்பார் வச்ச தோழி மீ அ முட்ட வருவல் தோழி
சேரிங்க தோழி
செரிங்க தோழி செரிங்க தோழி இப்போ வெளியூர்ல போய் சம்பாதிக்கிறாங்க இல்லையா தன் பிறந்த நாட்ட வ விட்டுட் டு வெளியூர்க்கு அதப் பத்தி நீங்க என்ன நெனக்கிறீங்க தோழி அது நல்லதா இருக்குமா நல்லது நெனக்கிறீங்களா இல்ல அது கொஞ்சொ கஷ்டமான வ
அது எனக் பொறுத்த வரைக்கு கொஞ்சொ கஷ்டமான வாழ்க்க தா ஏன்னா நாங்க இங்க இரு க்கோ நம்ம நம்ம ஹஸ்பண்டோ இல்ல மனைவியோ யாராது வெளியூர்ல இருந்தா அவுங்க இல்லாம நாங்க எங்க என்ன காசுக்குன்னு ஆசப்பட்டு அவுங்க அனுப்பிட்டு அதுக்கப்றோ நாங்க ஏதாச்சு கொஞ்சொ ங்கிட்டு அதா அழுக எனக்கு என்னை பொருத்தளக்கு அது நல்லதில்ல
உம் கண்டிப்பா தோழி அது அது அது வந்து ஒரு இதுவான வாழ்க் கதா தனிமையான வாழ்க்கன் கூட சொல்லலா ஏன்னா தனிமையான வாழ்க்க அத் அவுங்க வந்து போறது வந்து அவுங்க அஸ் க க அவுங்களு கஷ்டப்பட்டுதான இங்கேருந்து போறாங்க ஏன்னா இங்க சம்பாதிக்க இது முடிய மாட்டேங்கிது நமக்கு பொருளாதாரொ இதாக மாட்டேங் சொல்ட்டுதா அவுங்க தூரம் போய் சம்பாதிக்கிறாங்க அதுவு அவுங்க அ குடும்பத்துக்காக தா போறாங்க இருந்தாலு வந்து அது அவுங்க அம்மா அப்பா விட்டு போற து அவுங்க மனைவி கொழந்தங்கள விட்டு போறது கொஞ்சோ கஷ்டோந்தா
அதா சந்தோஷமோ கஷ்டமோ எ இல்ல ரெண்டு பேரு ஒன்னாவே இருந்து நாங்க சம்பாதிக்கலா என்ன சொல்றது நீங்க அங்க நாங்க இங்கன்னு நெனச்சிட்டு இருந்து அதுக்கப்றோ தவிச்சிட்டு அதெல்லா நல்லதுக்கில்ல ஏன்னா எனக்கு அது வாழ்க்கதா எனக்கு என்னோட புருஷங் கூட சொல்லிட்டுதா இருந்தாங்க நா வெளியூருக்கு போய் சம்பாதிக்க போறே ரொம்ப கஷ்டமா இருக்கு சொல்லி நா ஒரு வார்த்ததா சொன்ன என்ன இருந்தாலு நாங்க பாத்துக்குலா சேந்து பண்ணுவோ சேந்து இருப்போ அ நீங்க அங்க நாங்க இங்கன் சொல்லி வேணா இது நல்லதுக்கில்ல கல்யாணம் பண்ணதுக் எதுக்
எல்லாருமே எல் எல்லாருமே வந்து அந்த மனநிலைல இருக்க மாட்றாங்கல்ல சில பேருக்கு வந்து இங்கெ வந்து அந்த வேலை வாய்ப்பு கெடைக்க மாட்டேங்குது வேலைக்கேத்த சம்பளொ கெடைக்க மாட்டேங்குது ஆஹ் சம்பளத்துக்கேத்த அந்த வாட வீட்டு வாடகைகள் விலைவாசிகள் எல்லாமே ஏ றிட்ருக்கனால அவுங்க அங்க போய் சம்பாதிக்கிறோன் நெனக்கிறாங்க இல்லையா
அப்டிதா தோழி நாங்க நெனக்கிறோ ஆனா வெளியூருக்கு போனா அங்க கூட சாப்பாட்டுக்கு தனி காசு இருக்குற ரூம்க்கு தனி காசு அவுங்க சம்பாதிக்கிறது பாதிக்கு பாதி அங்கயே செலவு பண்ணிட்டு பாதி இங்க அனுப்புறது அதுக்கு இங்கயே இருந்துட்டு போலாமே அதே மேல் தானே
கண்டிப்பா கண்டிப்பா இருந்தாலு வெளிநாட்டுக்கு போய் சம்பாதிச்சு அதே முன்னுக்கு வந்தா ஆட்களு நறைய பேர் இருக்குராங்க இல்லையா இப்போ அவங்களு போறாங்க அத அந்த வேலைவாய்ப்புக்கு தேடி போறாங்க அங்க போய் சம்பாதிக்கிறாங்க சம்பாதிச்சுட்டு அங்க அங்க எந்த காசு சேமிப் பண்ணி வீடு வாங்கறது
ஏன்னா நறைய பேர் இப்பல்லா வெளிநாட்டுக்கு போய் செட்டில்மெண்ட் ஆயிடலா ஒரு வீட் வாங்கிக்கிலா அப்பிடின்னு சொல்லி நெனச்சிட்டு தா போறாங்க ஆனாங்க போயிட்ட பிறகுதா சொல் அவங்க இங்க இருக்கிறத விட ம்ச் நம்ம வி நம்ம ஊர்ல இருக்கிறத விட அங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு ஏன் தா வந்தேன்னு தெரி அந்த மாரி தா பொலம்பிட்டு இருக்காங்க ஏன்னா நா நறைய பே பேருகிட்ட கேட்டுட்டே போயிட் விட்டு ஒரு ஒரு வாரத்துல ஓடி வந்ததுல்லா நா கேட்டிருக்கே பாத்துருக்கே நம்ம ரிலேஷன்லயு அந்த மாரி நடந்து இருக்கு ஏன்னா அவங்களா இருக்க முடியல முடியாது இருக்க முடியாது எல்லா சேந்திருக்துல்ல அங்க போய் தனியா இருக்க முடியாத செட் ஆகாது அப்டியோ செட் ஆக்கிக்கணோ அவங்கதா செட்
ஆமா செட் அவங்க வந்து மாத்திக்கிறது மாத்திக்கிட்டு அவங்கள கஷ்டோ இது பண்ணிட்டு தாங்கிக்கிட்டு இருக்கிறவங்கள இரு இருக்குறாங்க நம்ம சம்பாதிக்கணு நம்ம முண்ணுக்கு வரணு நம்ம வந்து எப்பலயாவது கஷ்டப்பட்டாவது நம்ம மனைவி மக்கள கொழந்தைகள அம்மா அப்பா நல்லா பாத் எடுத்துக்கணு சொல்ட்டு போயிட்டு அங்க கஷ்டப்பட்டு வாழ்ந்து அனுப்புறவங்களா இருக்கிறாங்க ஆனா நாம்ம என்ன நெனைக்கிறோ அவங்க வெளியூர்ல இருக்கிறாங்க நல்லா சம்பாதிக்கிறாங்க அப்பிடி நெனைக்கிறோ ஆனா அவங்க அங்க கஷ்டப்படுறது அவங்களுக்கு தா அது தெரியு அதுவு இல்லாம இப்ப இப்ப வீட்டுல நல்லது கெட்டது எது நடந்தாலு அவங்க டக்குன்னு வர முடி கிடையாது அவுங்க டக்குன்னு வர முடியாது அது ஒரு நல்லது நல்லது விடுங்க நல்லது வரலான பரவால்ல கெட்டது கண்டிப்பா வண்டு வந்துதா ஆகணு இல்
ஆமா ஆமா ஆமா கெட்டதுக்கு கூட வர முடியாது அங்க போனா ஃபைல் கெடைக்காது கெடைக்காது விஸ் விசா கெடைக்காது ஓனரு அனுப் ப மாட்டேன் சொல்லுவாங்க அப்டி இப்டி ராத்ரில ஒரு வீடியோ கால்ல முடிச்சுப்பாங்க நல்லதா இரு ந்தாலு வீடியோ கால் தா கெட்டதா இருந்தாலு வீடியோ கால் தா அந்த மாரிதா வெளிநாட்டு வாழ்க்க
அதுதா உம் ஆமா ஆமா ஆனா ஆ சில பேர் சில பேரு வந்து குடும்பத்தோட போய் அங்க செட்டில் ஆய்ந் டு ஆனவ்ங்களு இருக்காங்க இல்லைங்ளா குடும்பத்தோட போய்டாங்க அங்க போயிட்டு அல்லா இது பண்ட்டு தன்னோட மனைவி மக்கள் அம்மாப்பா கூப்டுக்கிட்டு அங்யே அவ்ங்களோட இந்த பிறந்த நாட் அ இத விட்டுட்டு அங்கோயே இருக்றவ்ங்க கூட இருக்றாங்க ப்ச் அவ்ங்களுக்கு அங்க செட் ஆயிட்டு ஆஹ் கணவர் மனைவி ரெண்டு பேரு ரெண்டு பேரு வேலக்கி போற மாரி வேலக்
அது கரெட்தா சொந்தமா அவ வேல பாக்குறதுக்காக அவ்ங்களுக்கு ஒரு நல்லா பெரிய ப்ச் ஜாப் கெடச்சிருனா அவ்ங்க ஃபேம்லியா இப்ப செட்டில் ஆகலா அது ஓகே அந்த சக்சஸ் தா எல்லாரு ஃபேம்லியா போய் அங்க செட்டில் ஆது சக்சஸ் தா ஏனா நா அவ்ங்க வேல போனா கூட அங்க இப் பக்கத்துல அக்கத்துல இரு க்காங்க ஹஸ்பண்ட் வந்துருவாங்க அந் இந்த டைம்லன்னு சொல்லி கொஞ்சோ இருக்கு நா இங்கே இருக்கிறதுதா தூரத்துல இன்னு நாங்க அங்கப் போயிட்டோ நா ஃபேமிலியோடையு நாமளு ஏக்கமா அது அம்மப்பா பாவ பாக்க முடியலயே இதோட எப்ப பாக்க முடியு ஏனா எங்க அம்மாப்பாவ கூப்ட்டு போக முடியாது துல்ல புருஷங்கூட போனா
கண்டிப்பா கண்டிப்பா அதுவு இல்லாம இப்ப நம்ம அங்க சம்ச்சுட்டு அவ்ங்களுக்கு என்ன ஆனாலு அவ்ங்க ஒடம்பு சரிய்லனாலு நம்ம ஒன்னு பக்கத்ல இருந்து பாத்துக்க முடியாது ஒரு ஒரு மரு ந்து மருத்துவமனைக்கு கூட்டு போ முடியாது ஒரு மருந்து வாங்க குடுக்க வாங்கி குடுக்க முடியாது அவ்ங்களுக்கு அவ்ங்களே பாத் துக்கிற மாரி அங்க இருக்கு அதுவு அவ்ங்க வந்து எப் ப்டி இருக்காங்க என்ன போறா எப்ப வேலைக்கு போறாங்க எப்ப வர்ராங்க என்ன சாப்ட்றாங்க அந்த கவலைங்க கூட நம்மளுக்கு இருக்கு
ஆமாந் தோழி ஆமாந் தோழி ஏனா இப்ப வெளியூருக்கு போறது து விடுங்க பக்கத்து தெருவுக்கு வீடு ஷிப்ட்டு பண்ண போற சொ சொல்ற எங்க அப்பா அம்மா திட்றாங்க இருக்குறது இங்கே அப்டின் சொல்றாங்க என்ன பண்றது யாரு இருக்க மாட்டாங்க அப் ப்டி அவ்ளோ தூரல்லா எனக்கு பொருத்திருப்பு அது வந்து வந்து வெளிநாட்டு வாழ்கை வந்து கொஞ்சோ
கஷ்டமான வாழ்க்கை சொல்றீங்க, என்னால இப்போ நம்ம வெளிநாட்டு, இப்ப வந்து வட மாநிலத்துல இந்து வந்து இங்க இருக் இருக்காங்கபாத்தீங்களா அவுங்கவந்து அவுங்களோ இப்படித்தானே வந்தீங்க, கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கும் அங்க குடும்பங்க இருக்கதா செய்து. ஆனாலும் இங்க அதிகமா இப்ப வந்து தமிழ்நாட் இல்ல வந்துட்டு இப்ப அதிகமா இந்த வடநாட்டவர்கள் தா அதிகமா இருக்
ஆமாஆமா அந்த என் னன்னா அந்த இடத்துலதா விலைவாசி அதிகோ அதிகமா இருக்கு, அவுங்களுக்கு வந்து எவ்வளவு அங்க சம்பாதிச்சாலும் காசு கம்மிதான். இங்க கொஞ்சம் கா பண்ணாலும் காசு அதிகமாசொல்லி அவுங்க இங்க வந்துடுறாங்க. அந்த மாரிதா இங்க இருக்குற ஆட்கள். அதா வெளியூருக்கு போறாங்க.
வெளிநாடு போறது ஆம் ம் உண்மை தான் தோழி ஆ அப்போநீங்க இங்கிருந்து போயிருக்கிங்களா இதுவரைக் ந்தூரமா தூரமான்ன எடத்துக்கு
இல்ல தோழி எங்கேயும் போனது இல்ல, ஒரே இங்கதா சென்னைதான் வேறஎதுவு இல்ல. எங்கையும் போனதுல ஏன்னா இங்க எல்லா ரிலேஷன்னோ எல்லா இங்கதான், ஊர்ல ஊர் சைடு கூட இல்ல, ஆனா ஊர் சைடு போனும், அந்தவில் லேஜ்சைடு எல்லாம் போனும், அதெல்லாம் கொஞ்சம் ஆசை தான். கிராமத்து பக்கல்லா போணோ. ஆனா யாரும் இல்ல அந்த பம்புசெட்ல குளிக் சுத்தனோ அதெல்லா ரொம் ரொம்பஆசை ஃபுல்லா வெட்டு வேலையா இருக்கும், அந்த அதெல்லாம் ரொம்ப ஆசதான்ஆனாபோக முடியல, இது வரைக்கோ போனது கூட இல்ல நாங்க.
கண்டிப்பா நான் நாங்க போனதில்லை, நாங்கல்லாம் இங்க சீட்டி, அங்கதான் இப்போ மெரினா கடற்கரை இருக்கு பாத்தீங்களா மெரினா கடற்கரை இருக்குல்ல அங் அங்க கூட இப்ப நல்லா பூங்காமாரி அது இது பண்ணிட்டு பண்ணிநல்லா அழகா வெச்சிருக்கிறாங்க ஆ ஒவ்வொரு ஆமா ஆமா, இப்ப டூர் அவுங்களுக்கு வந்துஇது சுற்றுலாமா, நம்மளுக்கு இங்க இருக்குத நமக்கு தெரிய மாட்டேங்குது அத பத்திலா அவுங்க வந்து அ பாரின அவங்கல்லாம் வராங்கபாத்தீங்களா டூரிஸ்ட் அவுங்கல்லாம் வந்து என்ன பண்றாங்க அவங்களுக்கு ஒரு நல்லது இதுவா தெரியுது புதுசாபாக்குற மாதிரி பாக்குறாங்
ஆமா, அவுங்க நல்லா இருக்கு ஏன்னா டூரிஸ்ட் பிளேஸ் மாரி ஆயிடுச்சு, மெரினா பீச்சு இங்கஇருக்கிற ஈசிஆர்ல மகாபலி புரம் அதெல்லாம் வந்து, டூரிஸ்ட் பிளேஸ்தா, ஏன்னா வெளியூர்ல இருந்துதான் அங்க இருந்து இங்கதான் அதிகமா வந்து பாக்றாங்க நம்மளுக்குதா தெரிது இல்ல
கண்டிப்பா ஆமா இப்போ நல்லா மாத்திட்டாங்க மெரினா கடற்கரை கொஞ்சோ ஸ்டாப்பிங்கு ஸ்டாப்பிங் வந்து அந்த பூங்கா மாரி ஆ நீல நீல பொடி மாதிரி அது மாதிரி பண்ணிருந்தாங்க நல்லா நல்லா செட் பண்ணி அழகா இது பண்ணி வச்சிருக்கறாங்க நம்ம வந்து விடுமுறை நாட்கள்ல கூட அங்க போய் களிக் ஒரு நாள் ரெண்டு நாள்ல
போனாலே டைம் போரது தெரியல தெரியுதுரில ஃபர்ஸ்ட் எல்லாம் பீச்கு போனா ஒரு என்ன சொல்றது ஒரு ரய்டு ஒரு ஊஞ்சல போனா கூட காசு கொடுத்துதான் போறேன் இப்போ அப்டி இல்ல
ம் ஆனா அது நீங்க சொல்ற இ அது ஊஞ்சல் அது இரு இருக்குது இப்ப அங்க இருக்காங்க பாத்தீங்களா அந்த ஊஞ்சல்லா இது பண்றாங்கள அந்த வியாபாரம் பண்றாங்க இல்லையா அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் இல்லைங்களா இப்போ இப்போ ஏன்னா நிறைய பேர் ஒரு ஆளுக்கு ஐம்பது ரூபானா கூட வாங்குறாங்க அந்த பெரியராட்னம்ல சின்ன நம்ம குழந்தைங்கள்த மு முப்பருபா வாங்குறாங்க இது இந்த மாரி அவங்களுக்கு இருந்துட்டு இருக்கு இப்போ இ இங்க இலவசமா போட்டதால இப்ப அவங்களுக்கும் வந்து
வருமானமே இல்லாம போயிடுச்சு அதுவும் ஒன்னு கரெக்ட் தான் சொல்றன் து அவங்கள்து ஏதோ அவங்களுக்கு எது போயிட்டு இருந்துச்சு அதுல இப்ப இங்க கட்டினதால எல்லாரும் இந்த சைட்லாம் வராங்க அங்க காலிய தான் இருக்து நானும் டூ டைம்ஸ் போய் பாத்தேன் அது கட்
கண்டிப்பா கண்டிப்பா பா நீங்க போனீங்கன்னா கொழந்தைகல கூப்ட்டு போயிட்டு அந்த அந்த ஊஞ்சலயும் கொஞ்சம் உட்கார வைங்க ஏன்னா அவங்களுக்கும் வருமானம் வரணும் இல்லிங்களா
ஆமா ஆமா கண்டிப்பா சரி கண்டிப்பா
ம்ம்
அங்க போனாலே அதான் எங்க கெ நாங்க ப் போய் அப்படியே உட்காந்துர வேண்டியதான் கொழந்தைங்க நீங்க போய் விளையாட்டு வாங்க அப்டி சொல்லி விட்டு விட்டு
மொதல்லா வந்து கடற்கரைன்னு போனாலே இப் என்ன பண்ணுவோ நாங்க தண்ணியில போய் விளையாடுவோம் அதுதான் கடற்கரைனா தண்ணில போறதுதான் நம்ம கடற்கரைையக்கு போகோம் சொல்லிட்டு நாங்க போ தண்ணியில தான் விளையாடுறோம் ஆனா இப்ப அந்த மாரி இல்ல கட அந்த கடற்கரைக்கு போறத்னா பேர் தவிர அங்க போய் நம்ம தண்ணில விளாட மாட்றோ அந்த ஊஞ்சல் அது இது அதுலதான் உட்காந்து விளாடிட்டு இருக்கோம்
ஆமா தோழி ஆமா தோழி
காலப்போக்ல எல்லாம் மாறிட்டு வருதுல தோழி
ஆமான் தோழி நாங்க போறதே இல்ல அந்த கடற்கரைக்கே போறத இல்ல ஏன்னா இப்ப கூட கொஞ்சம் ரீசன்டா ஒரு பையன் இறந்துட்டா அந்த ஒரு நியூஸ் வந்துச்சு அந்த சைடு போதுல போய் தூரமாவே போய் உக்காந்து தூரமாவே வந்துறோ
ஆமா ஆமா எல்ல லிமிட்டோட தா இருக்கணு நம்ம கொழந்தைய நம்மளா பாத் பா பாதுகாப்பா பாத்துக்கணு நம்ம கொழந்தைங்களா இருக்கட்டு நம்ம வீட்டுல இருக்க ஆட்களா இருக்க எல்லாரு நம்ம தா பாதுகாப்ப பாத்துக் கண்டிப்பாத் தோழி என் அழைப்பை ஏச்சு பேசியதுக்கு மிக்க நன்றி தோழி
நன்றி தோழி நன்றி தோழி மீண்டும் அழை மீண்டும் பேசலாம் நன்றி வணக்கம்